ஹலோ கேக்குதா உஹம் சாப்புட்டியா
சாப்ட்டே சாப்பிட்டே
உம் ன்னா சாப்ட்டா
சாம்பார் சாதம்
என்ன சாப்ட்டியான்கேக்க மாட்டியா
நீ பிரியாணி சாப்பிட்டு இருப்ப நீ கேட்டு நீ சொல்லி எனக்கு வயித்தெரிச்சலாவே
நா பிரியாணி எல்லா சாப்பிடலா
ஆ
அது என்னா கொழம்புனே தெர்லயே உருளக்கிழங்கு கொய்ம்பு கார குழம்பு இல்ல உருளக்கிழங்கு குழம்பு நான் தா வச்சே
பாத்தா தெர்லயா
ஆனா செய்வே நெறைய செய்ய தெரியு ஒனக் என்னா செய்ய தெரியும்
எனக்கா
ம்
ப்ப வாந்த தெரியு
தான் மீன் கொழம்பு செஞ்சன் சொன்னேன்
அது எடுத்து சாப்பிட மட்டுதா செய்வே
ஆ அவங்களுக்கு தா செய்ய தெரியுமா
ம்
நாலா எவ்ளோ தெரியுமா செய்வே தோச சுடுவே
ஆ
அப்பளம் பொறிப்பே
நெக்ஸ்ட்டு
அப்புறொ அதா தையிரு தயிர் செய்வே
நெக்ஸ்ட்டு தையிர் நீ ஏன்டா செய்ற மாடு தந்தா இது ஆகப்போது
அதா அத அதுல உப்பு உப்பு தண்ணில ஊத்துரோல
அ
ஆ அதா செய்றது நான்
அப்டி ஒரு செஃவ்வா
ம் நெறைய நெறைய செய்ய தெரியு உனக்கு முட்ட சாத செய்வே
ம்
அப்பறம்
லெமன் சாதம்
ஆஹீ அதெல்லா செய்ய தெரியாது அதா கலருவே கலருவே வேணா கலருவே செஞ்சு குடுத்தாங்கனா அப்புறம் முட்ட முட்டது ஆ முட் முட்ட தோச செய்வே முட்ட தோச சுடுவே செய்மாட்டே சுடுவே அவ்ளதா இதுவே போது இது வரையு தெஞ்சுக்கதே பெரிய விஷய நாலா ஆமா எனக்கு எதுக்கு இந்த சமையல் பாத்திலா
வீட்ல ஆள் இல்லாத டைம் நம்மதா சுட்டு சாப்பட்னு
வீட்ல ஆள் இல்லா டைமு கடைல வாங்கி சாப்டுக போறோ அதுல என்னா இருக் இப்போ
அதுகுனு கடைக் போவியா
சாப்பாட்னா கடைகி போய்தா ஆவணு நீ எப்டி நீயே செஞ்சு சாப்டுவியா ஆ ஆளில்லனா
அவ்ளோதா நம்ளோ செஞ்சு சாப்டவேன்தா நம்ப இஷ் சும்மா நம்ப இஷ்டமா செஞ்சு சாப்பட
நம்ம இஷ்டமா செஞ்சு சாப்ட்டா சூப்ரா இருக்கு என்னாது மேகியா மேகி வேணா வாய்ண்டு வந்து செய்வ அவ்ளோதா மேக் ம் மேகி வேணா செ
எது அந்த வெர்க்கா மேகி செஞ்சு குத்தாங்ளோ அந்த மாரியா முட்ட தனியா மேகி தனியா
தா ஒண்ணுமே இல்ல மேகி செஞ்சுட்டு அது மேல ஆம்லேட்ட போட் ஆ அத எடுத்து மேல வெச்சுட்டு அ டேஸ்ட்டு ஒரு மார் அந்த மேகி மாரியே இல்ல
ம்
நாவாஸ் போட்டனே தெர்ல என்னானே தெர்ல நம்ம நம்ம நென் ச்சு மாரி ஒன்னுகூட இல்ல இங்க இருக்கு போதுலா எனக்கு ஒன்னுகூட கடயாது ஒன்னே ஒன்னுகூட ஒரே மாரி இல்ல பரோட்டா மாட்டுதா ஒரே மாரி இக்குது ஆ வண்டாங்க நெனைகுறே
அவ்ளதா கேம் வெளாட்த்துக் போய்டுவாங்க அவ்ங்க பாட்டுகுனு
ம் ம் எல்லா அடிக்ட் ஆய்ட்டானுக ஒரு கேம்ல ஒன்னு பண்ண முடியாது
எவ்ளவோ சொல்லி பாத்தாச்சு
எவ்ளவோ சொல்லி பதாச்சுனா எங்க கேக்கறாங்க எங்க கேக்கறானுங்க இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்கவே மாட்றானுங்க நானு ஒரு காலத்துல அப்டிதா இருந்தே
நால்லா
ம் நீயு அப்டிதா இருந்த ஒத்துகணு நீயு
அத்தா நானு சொல்றே
அத்தா அது ஒரு வய்சு அப்போ அது ஒரு என்ஜாய் பண்ற வய்சு
ம் ம் இவ ரொம்ப ஆவானா
ஆ அவ்ளுங்க மாரி இந்த வய்ஸ்லயே ஆட்றாங்க இப்போ
தேவல்லாது
ம் பாத்துங்க எல்லா எல்லா காசு சம்பாரிக்க பாக்கறாங்கோ இவனுங்க என்னடானா செலவு பண்ண பாக்குறானுங்க காச
தெர்ல போல செலவு பண்ண எப்டினு
ம் ம் எவ்ளோ எப்டி எப்டி செலவு பண்ணலா அந்த காசவெச்சி
பால் சும்மா அச்சன்டா போய் அதே மேல போய் ஒக்கந்துச்சுடா
பாலா
ம்
ஓஹோ மோனிஷா வீட்டு மேல உழுந்துருச்சா
ம் அந் ஜனல்ல போய் கம்பில போய் உள்ள உக்காந்துருச்சு
அங்கேருந்தது ஜானல்ல
போற வழில ஒரு வயல் வயல் இருக்கு பாத்தியா
எப்பா பின்னாடி யார் போன் பண்றது
எ ஃப்ரெண்டு
யார் இப்ப பேசனயே அவனா
அவனேதா ஒமிஷோ இரி அவங்கிட்ட பேசணு
அவனா
அவ இல்ல அவ இல்ல வேற ஒருத்த
உம் அவனா எதா பேச்சனக்கிறானா
ஆ
ம்
அவ ஒன்னு கொஞ்சதா
இப்ப ஃபஸ்ட்டு முடிக்க போறானா இல்ல செகண்டா
ஆ ஏ ஃபோன் அச்சுகுனே இகான்டா
அடிகிட்டு அலோ டேய் தள்ளி த தள்ளி போய் பேசுறா டேய்
டேய் இந்தப் பொண்ணந் தொஃப தங்கச்சின்றது ஒன்னு இகுது இனியந் அ ஒரு பொண்ணு மதிக்வே மாட்டேங்குதா
தள்ளி போய் பேசுறா அது சத்ததான்டா கேக்குது
இப்ப கேக்குதா அ மதிக்வே மாட்டேங்குது
இடி வேற வீட்டுக்கு வன்ட்டுக்கறா கூப்பர்ற வேறையா போலானு
பேய் என்னால பேச முடிய என்னால எல்லா சொல்றாங்களா வா வா ன்னா
இல
டேய் அனைய ஏண்ட இதெல்லா
உம் டே என்னாப் பஃக்குன் தெர்ல ஆனா ஏங் கிளாஸ் பைய எனக் ஒரு வேள எனுகுதா அந்த ப்ராப்ளம் இருக்குதா இல்ல உனுகு உ
ஏ எனகுதாண்டா இதுரு நா ஃபோன் போட்டாதான்டா உனுகு போமாட்டேங்குது
டேய் கிளாஸ்ல ஒரு பைய போட்டான்டா எனகு அப்பியு போலடா நீ நீ யாரெல்லா போட்டு பாத்த போல காலு ஆ அவுனுக்கு வந்து போயிச்சி ஆனா அவ அ ட்டன் பண்ண முல்ல
ஆ உனுக் போட்டே
எனகு வந்து வரவேல்ல
டேய் இன்னாடா நடக்குது இங்க டேய்
உனகு மட்டு சதி இருக்குப்பா இந்த ஏப்பு சதி
ஸ்டார்டிங் நிந்தேடா
உம் உம் அப்புஃல்லா இல்லா பஃக்குதா நம்ம பாக்காத பஃக்கா கேஃம் வெளாடப பாப்போமே நெயப்
ஆமா மா ஏ ஷோஷுல பாப்பமே எப்படா அச்சான்ட்டு
எவ்ளோ பஃக்கிருக்கு எவ்ளோ எச்சாட் பஃக்கிருக்கு எவ்ளோ பாத்துருப்போ
ஆ ட டேய் என்னடா சும்மா சும் ம்மா உள்ள போய் உக்காந்திகு பாஃகலையா அங்கியே இகுட்டு
எப்டி அண்ணாசைல்ல போயிட்டா
ஆஹா இங்க குத்தன இதுல குத்தி ஜன்னல்ல அனான் சைட்ல போய் அனான் சைட்ல போய்ட் டு அந்த வயில்ல போங்க அப்ப அது உள்ள போயிட்ச்சு
ஆ
ரொம்ப கிரிட்டிக்கலா இக்குதுல அனால பால் சும்மா அப்டி தட்னா அப்டி போயிது
ஆ அ
எ பாப்பாவ தா ஐடிங்
போய் சமாதானப்படுத்தனுமா இப்ப
போய்ட்டு சமாதபத்தி ஒரு முட்ட தோச சுட்டு குத்து
இப்பயாவா
இப்பயே குத்தா சமாதானமாபது இல்லன்னா ஜூஸ் கேப்பா அது ஐஸ் கேப்பா அது ரஸ்னா கேப்பா அது
அதுவா கேக்குது ஜூஸ் ஐஸ்லா
கேக்குதாப்பா என் ஜூஸு வேணு
ம்
அப்டே உழுந்துறாத உழுந்து அழுவாத கால்லது எனக் தெரிஞ்சு இப்ப மழ வரப்போத் நெனைக்கிற ஆ
ஆமா நேத்து அச்சது பாரு காத்து இன்னைக்கு லீவ் விட்டுருவானென்ச்சே காலேஜி
டேய் டேய் காத்தடிச்சால்லா லீவ் விடுவாங்களாடா
ஆமா
ஸ்கூல் படிஸ்சொல்ல அதுக்கே லீவ் உட்ல
ஆ அப்பல்லா ஏய் அப்பல்லா ஸ்கூல் படிக்கும் போதுனா சரியான லீவ் வருண்டா மைழ்ல்லா இப்பெல்லா இந்த பக்கோ வரே மாட்ற செரியான லீவு போவே மாட்ட நாலா ஒரு வாரலா கூட வந்து இருந்தப்பா லீவுல வந்தாப்பையு ஒன்னச்சது பாரு ஐய்யய்யோ
அப்ப கேட்ருக்க ஏதாதுன்னா
வத்தா போல அப்ப நீ எங்கந்த நீயி
ஆ
உங்க அப்பா சொன்னுச்சாரா டேய்
இல்ல சண்ட அயி பாப்பாதா அண்ண
ஓஹோ
அங்க சொன்ன சண்ட போடுவாங்கோ வீட்ல ரனகணமாவு கேட்ரிங் யாராது ஃபோன் பண்றா என்னன்னே தெர்ல டேய் நாளைக் கேட்ரிங் கூப்ட்டதுக்கா ஃபோன் பண்ணோ
ஆ இப்போ வந்தாங்க ஆ இவ ஊர்ல தான இருந்தா நீயு
ஆமா
எங்க இருந்த வே வீட்டாண்டையா
வீட்லேயேதா இருந்த செரி அன்னிக்கு ஒ அன்னிக்கு அன் அன்க்கு ஒரு நாள் மட்டு செரியான காத்தடிச்சுது
ஆ
நீயே செத்ருவ ஃபுல்லா காத்து வெளிய பாத்ரூம் கூடோ வர முல்ல அப்டியச்சுது காத்து சரியான காத்தனா
வீட்லயே நீ கதவு சாத்திக்கினியா
ஆ
கதவு சாத்தினு வீட்லே இருந்தீங்களா கதவே தொறந்திருக்கு போலல்லியா
கதவு ததக்குது தாப்பாள் போட்டுது ததக்குது பெரிதான செரியான காத்துறாப்பா மரோ எல்லாமே உழுது
ஆ மரோ அமா ஆ செரிதா காத்தா அது ஆ
மேல வந்துதா
ஆமா ஆமா
அனா
சும்மா வந்தா அவன்ட்ட பேசலா பேசலானு வந்தா
நீங்க ரெண்டு பேரு அழகா பார்ட்னர்ஷிப் போட்டு பெசுரதில்லா ஏய் கிரிய ஒரு கிரிய ஒரு ஃபோன் பண்ண சொல்லு போதான்னு பாத்து சொல்லு ஆ எனக்கு மட்டுதாங்கது அப்போ
த இல்ல அவன் பன்னா வராது தா நெனைக்கிற என்னா கதனு தெரியல
ஏய் அதெல்லா வருன்டா
வருனு நெனக்கிறியா
கரெக்டா வரு அதெல்லா
இனிமேதா ப்ராபளம் நெனக்கிறியா அப்பல்லா இல்ல பாரு எனக்குதா அந்த ப்ராப்ளம் இருக்காது என்னா கத தெரியது நாலைகுதா
இத நா நா பண்ணி பாக்கற அவள பண்ண சொல்லு
உம் சேர் சேரி அப்றோ பண்ர
செர் செர்